ஆ சொல்லுங்க கேக்குதா ஆ கேக்குது
ஆ அப்ப நீங்க எல்லாருக்கு கால் பண்ணி பேசுங்க கேக்குரத இன்னயோட டாஸ்க கம்ப்ளீட் பண்ணுங்க
ஆ ஓகேப்பா ஓகேப்பா உ
முடிச்சிங்களா இன்னு பெண்டிங் இருக்கா இன்னையோட ஒர்க்கு
ஆ என்ன வேலை சமையல் வேலைய கேக்குறீங்களா இல்ல
ரெண்டுமே இன்னைக்கு டாஸ்க்க் என்ன குட்த்துருக்காங்க உங்களுக்கு
ஷன் இருக்குது
ஆ ஆ
ஆமா அது பாப்போ இனிமே பாப்போ ம் சேரி கால்ஸ் முடிப்போமேன்
ஆ சேரி சேரி கால் இப்ப உங்களுக்கு ஒழுங்காதா வருது நீங்க கால்ஸ்ஸ கம்ப்ளீட் பண்ணுங்க ஆ
ஆ ஓகே ஓகே ஆ உங்களுக்கு சொல்லுங்க இன்னைக்கு
இன்னிக்கு ஒர்க்கு போயிட் ட்டே இருக்குதுங்க வீட்டுல கொஞ்சோ எலக்ட்ரீஷியனு ஒர்க் பாத்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு அ அதனால கொஞ்சோ இன்ட்ரப்ட் ஆயிருக்கு ஓகே ஓகேட்டு
ஆ ஆ சேரி சேரி ஓகே ஓகே ம் ம் அப்புறோ வீட் ஆ வீட்டுல என்ன செடி எதுவு வளர்க்கிறீங்களா செடி கொடி
ஆமா ஆமா அதுல எல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆ இப் கோ இப்பதா ரெண்டு அ மரோ வச்சிருக்கிறே பலாமரோ ஒண்ணு மாமரோ ஒன்னு வச்சிருக்கறே
மே
இன்னு காய்க்கல அது தைவான் வரைட்டி ஷார்டா இருக்கும்ன்னு சொல்லி மரம் சொல்லி குடுத்தாங்க எனக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி மரம் நம்மளால மெயின்டென் பண்ண முடியாதுல்ல வீட்டுக்கு வெளியில வச்சோனா அத அடிக் திடி வந்து ட்ரிம் பண்ண வேண்டி இருக்கு அதனால ஷார்ட் வெரைட்டிஸ்ல இருக்கிற மா த்திரி மாமரமும் அந்த தைவான் வெரைட்டில இருக்கிற இதுவு பலாமரமு வச்சிருக்கறே அது இல்லாம பூச் செ செடினா நறையாவ் வெச்சுருக்குற
ம் ம் ம் ம் சேரிங் ஆ சேரி
பூஜைக்கு உண்டாகனது மாத்திரியான வக
சேரிங்க
அதது நம்ம பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் சொசைட்டியோடய குப்ப போடுற மாரி ஆயிருச்சு அந்த பிளேஸ்சு அதுல அப்டியே விட்டோன்னா நா ஆ குப்பைய கொண்டு வந்து எல்லாரு அப்புறோ போட்டுருவாங்க அப்டின் சொல்லிட்டு அத கிளீன் பண்ணி ட்டு அத ஒரு சின்ன காடன் மாரி ரெடி பண்ணி வெச்சுருக்குற
ஓகே ஓகே நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ நீங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா பண்றீங்கங்க ஆமா ஆமா ஆ
ம் வீட்ல இருக்க வேலய விட்டுட்டு அந்த மண்ண போய் ஏ கெளறிகிட்ருக்க நாளைக்கு அங்க இருக்க செடி எதாவது வெட் வெட்டி போட்டாங்கன்னா நம்ம ஏ வெற்றீங்கன்னு கூட சொல்ல முடியாது ஆ வெட்ட ஓட இன்ட்ரஸ்ட் சேர் அத நம்ம ஒண்ணும் போய் சொல்ல முடியாது ஆனா அந்த எடோ குப்ப போ வெறும்மென்ன பால் அடஞ்ச மாரி இருந்தா அதுல அப்புறோ எல்லாரு குப்பதா போடுவாங்க அது குப்ப போடுற எடமாதா ஆயிடு
ம் ம் ம்
இப்ப நம்ம அத சுத்தம் பண்ணி வெச்சுருக்கோ பிளேன்ஸ் வெச்சுருக்கோ அப்டிங்கும் போது மத்தவங்க யாரு பாக்குறதுக்கு நல்லாதா இருக்குதே தவுர குப்ப போடுறதுக்கு யாருக்கு இங்க மனசு வராது
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ம் சேரி சேரி எதுவும் மாடு அந்த மாரி வந்துராம
அதுக்கு ஒரு கட்ட வெச்சு கட்டி வெச்சுருக்க
அதா ஓப்பனா இருந்துச்சுன்னா அது ஒண்ணு நம்ம வெளில அப்டி பண்லா ஆ ஆ ஆ ஆ சேரி சேரி இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க ஆ
போட்டுருக்குறாங்க
ஆ ஆ ஆ ஆ
க அம்மா பிட்டு மரக்கட்டை எல்லா
ம் சேரி சேரி சேரி சேரி எங்க வீட்லயு பலாமரோ இருக்குது ஆனா ஆ ஷாட்லா இல்ல ஆம் பலாமரோ இருக்குது பிஸியா நீங்க ஒர்க் போயிட்ருக்கு உங்களுக்கு
ப பலாமரோ ஆ இப்பதானே வச்சிருக்கோ
நாங்க அதா நா எங்களுக்கு கு வந்து வருஷ வருஷ காய்
ஓ அவ்ளோ ஏஜ் ஆயிருச்சு ஆ மேக்சிமம் எத்தன இயர் ஆகும் போது காட் கேரமீட்ரோ
ஒரு நாலு வருஷோ ஆகு நாலு வருஷோ ஆமா ஆனா உங்களோட வெரைட்டி எப்டின்னு தெரல ஆ ஆமா ஆமா ஆமா அது எவ்வளவு ஒண்ணு வருஷத்துல வரு தெர்ல ஆமா உ நாங்க மாமரமு வச்சுருக்கோ அ அதுவு ஒரு மூணுநா நாலு இந்த வருஷந்தா பாத்தீங்கன்னா ஒரு பூ விட்டு ஒரு நாளே நாலு காய் காய்ச்சிருக்கு
அது இப்பதானே அ அதோட ஏஜ் அச்சீவ் ஆயிருக்கு சீக்கரோ பூ நல்லா காக்க ஆரம்பிச்சிருச்சி எனக்கு இந்த மரம் செடி கொடிய எல்லா வளக்க ரொம்ப பிடிக்கு இந்த சம்மர் சீசன்ல மட்டு ஒரு டென் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி காய வச்சு வச்சிருக்கிறே அத மண்ணுல புழ முளைக்க வை வக்கணு அப்டின்னுா அது முளைக்குமா முளைக்கலையா தெரியாது டிஃப்ரெண்டா இருந்த ஃபிளேவர்ஸ் வீட்டுல இருந்த டென் வெரைட்டிஸ எடுத்து காய வச்சு அ நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கே பேக் பண்ணி
பரவாயில்ல பரவாயில் நல்லா இந்த மாரி ஆர்வமா பண்றீங்களே ஆ பரவாயில்ல
போட்டு அது முளைச்சு காயெல்லா காய்கிறப்போ அது வளர்றப்போ
ஆ ஆமா மா அது சின்ன வயசுல இருந்தே அந்த இன் ட்ரஸ்ட்லா இருக்கு
ஆமா அது வீட்டுல எப்போதுமே செய்யறதுதா வீட்டுல சீசன் சீசன் வந்து
ஆ
சாமி கும்பர பர்பஸ் காக அதுக்காக
ஆ ஆ ஆ ம் சேரிங்க சேரிங்க ம் அப்புறம் கால்ல சாப்பிட்டீங்களா
இல்ல இல்ல இன்னும் நடக்கல வேல போயிட்டு இருந்ததா அதான் லேட் டாகுது
செரிங்க செரிங்க செரிங்க ம் ம் ஆயிரது பசங்க
ஸ்கூல் போயாச்சி ஸ்கூல்
செரி செரி எத்தன பசங்க
வேற
ஆ பெரிய பசங்கலா? குட்டிஸா?
ஒரு ஒருத்தவங்க பெரியவங்க ஒருத்தவங்க குட்டிஸு
சேரி சேரி சே ம் ஆமா எனக்கும் ரெண்டு பேர் தா
கிலோக்கே ஆரம்பிச்சிடும் ஸ் கூல
ஹலோ சொல்லுங்க ஆ சொல்லுங்க
ரு ஸ்கூலு
ஓகே ஓகே ஓகே ஆ ஆ ஆ செரி செரி ஆ ஆ நீங்க இப்ப கொண்டு போய் விடறதா பஸ்ல
ஆஹ ஹலோ கேக்குனு இல்ல இல்ல ஆ நியர்ட்டு தா
ஓகே ஓ
கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துக்கலாம் இல்ல இல்ல வண்டில போற மாதிரி ம் இல்ல த்ரி ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லதா இருக் ஓன் டிஸ்டன்ஸு
ம் சேரிங்க சேரிங்க ம் சேரி சேரி சேரி ம் ம் ம் செரி செரி ம் ஆ நான் காலையில கொண்டு போய் விடுவேன் ஆமா பசங்கல காலையில கொண்டு போய் விடுவேன் அது ஒரு எயிட் ஃபிப்டி போல கெளம்பனா நைன் ஓ கிளாக் அவங்களுக்கு நைன் ஓ கிளாக் விட்டுட்டு வந்துறது ஆமா மத்தியானம் அவங்களே வந்துருவா இது பஸ்ல வந்துருவாங்க ஸ்கூல் பஸ்ல ஆமா ரிட்டன் பஸ்ல ரெண்டு வேலயு போய்ட்டு போனமுல்லன்ட்டு ஆமா சேரி காலேல நம்ம கெளம்பி ஏன்னா எட்டு மணிக்கு பஸ்ஸுனா எட்டு மணிக்லா நம்ம கெளம்பி போணு பசங்க இதுனா கொஞ்சோ ரிலாக்ஸா எட்டே முக்கால் அந்த மாரி கிளம்புவானுங்ளா சோ சேரி அப்டின்னு சொல்லிட்டு நா கொண்டு போய் காலேல விட்
ஆ ஆ ஒரு வேளவ் அ எல்லா வேலயும்மே
ஆமா மத்தியானம் நம் மூனு மணிக்கு எல்லா எந்துருச்சு கில மூன்றரைக்கு அவுங்களுக்கு விட்ருவாங்க ம் மூனு மணிக்கு கெளம்பி போகணும் உ ஆமா ஒரு மூனு கிலோமீட்டர் நாளைக்கு கிலோமீட்டர் இருக்கு
உம் உம்
ஆமா ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு ம் போடெய் போறன்னா போலா அதா ஆ இருந்தாலும் வே சேரி ஓகே ஆ
நாங்க வீ வீடு பாக்கும் போதே கொஞ்ச குண்ணீரப்பலாம் இருந்தா சஸ்மிக்கு மு மாதிரி பார்த்தாரு அதனால இப்ப பக்கத்துல வந்ததுனால முடியாமன் சொல்ல முடியாது
ஆ ஆ
அது நல்ல டயத்துக்கு முடியு
உம் உம் உம் ஆமா சேரி சேரி சேரி உம்
உம் சொல்லுங்க சொல்லுங்க
பேக் பண்ணி தானே கொடுத்துறது
கொஞ்சோ கால் நல்லா கேக்கல ஹலோ
ஆ பசங்களுக்கு லன்ச்லா பேக் பண்ணி குடுத்துட்டீங்கல்ல
ஆமா ஆமா அது காலையில முடுஞ்சு
ஆ காலையிலயே முடுஞ்சாச்சா அப்புறோ உங்களுக்கு தனியா செய்வீங்களா ஆ
கடைல
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே
திரும்ப அது போற மாரி இருக்கு
ம் ஆமா ஆமா எத்தன தட போறதுக் காலைல அப்புறோ சாய்ங்காலோ மத்தியானோ ஆ ஆமா ஆமா
சாப்டுகிட்டா மட்டும் போது
உண்ம ஆ சேரி சேரி ம் சேரி சேரி சேரி சேரி
நா எல்லாத்தையு முடுச்சுருக்க நா கிளீன் பண்ணிக்கிற இது இந்த வேல ஆரம்பிச்சதுக்கு எப்ப முடியும்னே தெரியல அனுமாறு வாலு மாரி நீண்டுக்கிட்டே போது
வேலையிலதா இருக்கீங்க உடால பேசிட் இருக்கீங்க ஆ
மர்நாள் பாத்தா திரும்ப அதே மாரியே டிரில்லு போட்
ஆமா ஆமா ஆமா ஆமா அது நம்ம மாப்படுச்சு சேரி இது பண்ணிட்டே இருக்கணு கிளீன் பண் ட்டு ஆமா இல்லாட்னா அது அப்டிதா ஒரு செட் ஆகுற வரைக்கு அப்டி வீடு செட் ஆகுற வரைக்கு அதெல்லா இருக்கு ஆமா ம் நாங்களு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு வருஷோ மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அப்டியே மாறி மாறி போயிட்ருந்தோ இப்பன் நாங்க சொந்த ஊர்ல வந்து செ ட்லாயிட்டோ ஆமா அ இப்போ ரெண்டு வருஷமா இங்க வந்து செட்டுல் ஆயாச்சு ஆ ஆமா போது போன வரைக்கு அப்டியே ஆ ஆமா ஒவ்வொரு வீடா மாறி மாறி ம் சொல்லுங்க சொல்லுங்க பா ஹலோ சொல்லுங்க
முடியலப்பா கொஞ்சோ ஃபீரி ஆய்டுச்சின் கேக்குதா கேக்க முடியுதுங்ளா உன்னால எனக் கேக்குது நீங்க பேசுறது ஆ
இப்ப கேக்குது
ஆ கேக்குதுங்
ஆ ஆ ஆ
ஏ ஒன்சு ஒரு வேல முடிச்சு ட்டோனா அது ரிப்பீட் ஆக கூடாது ஆனாச்சின்னா அது நமக்கு அதுக்கப்றோ போர் ஆய்ருங்க எத்தன தடவ தா பண்றது
ஆ ஆமா ஆமாமா ஆமா அம்மாமா கரெக்ட்டு தான கரெக் இதா ம் கரெக்ட்டா இருப்பீங்க போல பட் சுவ்லா
பஞ்சுவவ்லாலா இல்லங்க நம்மளே செரமப்பட்டு கிளீன் பண்ணி வைக்கிறோ திரும்ப அத ஒரே நேரத்துல பண்ணிட் ட அத திருப்பி நம்மள பழைய நெலைக் கொண்டு வர எவ்ளோ நேரோ செலவு அப்டிங்கறதா டென்ஷன் ஆய்ருது
அ ஆ ஆ
ரியல் மாரி ரிப்பீட்டா திரும்ப திரும்ப தொடர்ச்சி கிளீன் பண்ணி வைக்கிற அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலி எல்லா இல்ல ஒன்ஸ் அது வச்சுட்டா அது பேசாம இருக்கணு கொஞ்ச நா இல்லன்னா என்னடாவ இவுக இங்க பாருங்க
இதையா வேலையா அப்டின்ட்டு ஆ
துணிமணி பாக்க இதுல இது வேலையா மறுபடியும் மொதல்லருந் மொதல்லருந்து ஆரம்பிச்சு மீண்டும் மீண்டும் அந்த டைலாக் மாரி ஆயிது
ஆஹ் ஆமா அதுக்கு எல்லா எல்லா வேலையு ஒரே நாள்ல ஒரு ரெண்டு நாள்ல மு
ஆ அவ்ளோதா மேக்சிமம் மெஸியாக்கி போட்டு ஒன்ஸ் கிளின்பண்ணடா அதுக்கப்புறோ திரு ரொம்ப அது ரிப்பீட் ஆக கூடாது அப்பிடி இருந்தா கூட கொஞ்சோ ஈஸியா இருக்கு இந்த ஆனா இந்த ஒர்க்க நா வந்து சிக்ஸ் மந்த்ஷா செஞ்சுக்கிட்டுருக்கே
அப்பிடியா ஏ இவ்ளோ லாங்க ஆ பசங்களுக்கு லீவ் விட்ட நாளையா ஸ்கூல் லீவ் விட்
இல்ல லீவ்வுட்டற போறாங்க சீக் சேர் முடிங்க முடிங்கன்னா முடிக்கல ஸ்கூல் தொறக்க போறாங்க பியே வரைக்கு எல்லா முடிக்கல ஸ்கூலே திறந்துச்சி ஐயா நாங்க சாயந்தனம்லா உட்காந்து படிக்கணு சீக்கணு முடிச்சுட்டுக்கன